கேக்குதா கேக்குதா ம்
கேக்குது
பேசுங்க
பேஸ்டா
ம்
சின்ன வயசுல கார்ட்டூன் ரொம்ப புடிக்குமா
டோரிமாண் டோரிமாண்டா அவ கிட்ட இருக்கிற கேஜெட்ஸ் எல்லாம் எனக்கு கெடைச்சிருந்தா இந்நேரம் கோடீஸ்வரா ஆயிருப்பேன்
வாங்குறதுக்கு முன்னாடி அத எங்க வச்சேன்னு மறந்துருவேன்
அது சரிதான் உண்மதான் தோழி சொல்றது உனக்கு
டாமன் ஜரி ஒரு விட்டு
வரும்னு அத பாத்துக்க தேரிஞ்சிட்டங்க
தாம்பாவண்டி செரி எப்பவுமே செம்ம பிளான் போடுவான் கேக்குதா
நம்ம
கேக்குதா
நம்ம வேல
உடனே பேசு ட்ட
ம் அப்பிடிதா சில பேர் ஜெடி போல விட்டுட்டன்
அப்ப நாம
ஆமா பின்னால எப்டி பேசுற ஒடுகிற ஒலிக்கல் விணிகள்
உம் கெட்செட் போட் கேக்குதா ஹலோ ஹலோ உங்க வாய்ஸே கேக்கல எனக்கு ஹலோ ஹலோ நெட்வர்க் சரியிலனு நினக்கிறேன் உன் வாயிஷே கேக்கல எனக்கு ஹலோ கேக்குதா இப்பதான் கேக் கேக்குது கொஞ்சம் ஒழுங்கா ஆஹா நெட் நெட் இருக்க எடமா உக்காருங்க கேக்குது கேக்குது பேசுங்க
நா இப்டிதான் சில பேர் டெரி வேறு சில பேர் டாம்
அப்ப நாம கேக்குதா
பேக்கிரவுண்ட்ல ஓடுற எலிக்கல்
ச் அடுத்து
ஹலோ கேக்குதா
ஹல்லோ
ஹலோ
கேக்குதா பேசுங்க ஹலோ கேக்குதா இல்லயா ஆஹா போசு ஒகே
ஹலோ கேக்
ஹலோ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா ஹலோ கேக்குதா
ஹாலோ கேக்குதா
கே இருக்குது சு பேசு கே இருக்குது பேசு
பேசல
நீங்கதான் சொல்லணும் நீங்க தான் சொல்லணும் ஆ
கிரவுண்ட்ல ஓடுற எலிகள் நம்ம பேக்கிரவுண்ட்ல ஒட்ற எலிகள்
ஆஹா ஹா அடுத்து ஹலோ
ஷின்ஷான் பாத்திருக்கியா
அவன் பேசுறதுக்கு கேட்டு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கு அவ பேசுறத கேட்டு சிரிச்சு சிரிச்சு வயிறுதா வலிக்கு
நெஜமாவே ஆவ மா
நெஜமாவே அவ மாதிரி ஒருத்த வீடல இருந்த தினமும் அ காப்ளைன் தான் வரும்
என் அம்மா என்னை பாரத்து நீயும் சினிச்சன்னு தான் சொல்லுவாங்க கேக்குதா டேய்
நல்லா கேக்குது
ம் அடுத்து ஹலோ
கேஜட்ல இரு கே்ஜெட்ல இருந்து ந்து அ ஒண்ண தேர்வு பண்ண சொன்னா என்ன எடுப்ப
எனிவே டோர் எனிவே டோர் தான் எடுப்பேன் டிராபிக் இல்லாம எங்க வேணாலும் போயலாம்ல நீ என்ன எடுப்ப
நா டைம் மிஷின்தா எடுப்பே
எதுக்கு
பள்ளிக்கூடத்துக்கு போய் எக்ஸாம் சேனல் கேன்சல் பண்ணலாம்ல
டீச்சர் உன்ன துரத்துவாங்க
அப்போ இன்விசிபில் லாக் போட்டுட்டு ஒடிடுவே
நீ ரொம்ப டேஞ்சரஸ்தா
நீ மட்டும் நல் நல்ல பிள்ளையா
இல்ல டோரேமான் கேஜட்ஸ் கெடைச்சா நா ஆஃபிஸ் அட்னன்ஸ் வீட்ல இருந்தே போட்டுடுவே
இதான் உன் உண்மயான முகம்
ஹலோ செரி டாமஞ்சரி ரியல் லைப்ல இருந்தா யாரு ஜெயிப்பாங்க
ஜெரி தான் அவ மூளைய யூஸ் பண்ணுவா
டான் ஜிம் போயிட்டு வந்தா
ஆ அப்போவு ஜெரிதா அப்ற பாடில டிரையின்தா வின் பண்ணு
கார்ட்டுன் கேரக்டர் ஒருத்தரு கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணனுன்னா யார பண்ணுவ
டோராமான் கூடதா பண்ணுவே
ஏன்
அவந்தா இல இலவசமா கேட்ஜெட்ஸ் குடுக்குவா அதனால
நா சின்ஷென்
ஏன்
ஒரு நாள் முடிஞ்சது உன்ன வீட்டுல சேக்க மாட்டா அதுவு உண்மைதா ஹலோ
இத நெனைச்சா ஒரே சிரிப்பா வருது
உம் நீ என்ன பண்ற இன்னைக்கி எப்டி போச்சு இன்டர்வியூ எல்லாம் போனேன்ன என்னாச்சு
நல்லாதா போச்சு
என்ன சொன்னாங்க இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்டாங்க
எல்
அ
கேள்வி எல்லா ஒன்னும் பெருசா கேக்கல
உ என்ன வேல
ஒரு ஹோட் இல்ல ரிசப்ஷனிஸ்ட் வேல
உம்
டேட்டா என்ரி
அப்படியா என்ன சம்பளம் சொல்லிருந்தாங்க என்ன சம்பளம் சொல்லியிருந்தாங்க ஏன் அவ்வளவு கம்மியா
அங்க வேலை அவ்ளோ பெருசா இருக்காது கம்மிய தான்
எனக்கும் அதே மாதிரிதான் எனக்கும் அவ்வளவு வேல இருக்காது எத்தனை எப்போ கால டைமிங் என்ன
உனக்கு சம்பளம் எவ்ளோ
எனக்கு இருவதாயிரம்
நைன் ஹார்ஸ் சொன்னாங்க ந எட்டு வீட்லருந்து அஞ்சு வரைக்கும் எடுத்துக்கிட்டேன்
அப்படியா அவ
ஆறு ஆற கேக்குற
சேரி கட் பண்ணுங்க அப்புறம் பேச
ஆஹ் நல்லா கேக்குது
கட் பண்ணுங்க அப்புறம் பேசலாம் அப்புறம் பேசுறேன் உஹம்